நல்லா இருக்கீங்களா தோழி
தோழி நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக் க்க தோழி இப்ப இந்த பாத்தீங்கன்னா தோழி இந்த பிரியாணி உங்களுக்கு பண்ணத் தெரியுமா தோழி எனக்கு பண்ற தோழி ஆனாலுமே அந்த முஸ்லிம் பண்ற அளவுக்கு அந்த அந்த இது வரமாட்டேங்குது தோழி அது அத பத்தி ஏதாவது உங்களால பகிரம் முடியுமா தெரியுமா தோழி
ஆஹ் நா வந் ந்து சனிக்கிழமை தா தோழி பிரியாணி போட்டே கார்த்திகேன்னு தெரியாம பிரியாணி செஞ்சிட்டன் தோழி அன்னைக்கி தெரியல எனக்கு ஆஹ தெரியல தோழி தெரியாம செஞ்சுட்டே எப்போது சாப்பிட மாட்டோம் ஹ் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றதுனால சரி முத நாள் செஞ்சவோன்னு ட்டந் தோழி அ அத முக்கா கிலோ சிக்கன வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப் கேஜிக்கு மட்டு என்னா பண்ணட்ட ஹ் பிரியாணி செஞ்சேன் தோழி நா எப்படி செஞ்சேன்னா தோழி ஒரு சின்னதா மூணு தக்காளி ஆஹ் நாலு மீடியம் சைஸ் ஒரு பல்லாரி வெங்காயோ பச்சை மிளகா வந்து ஒரு மூனு ஆஹ் பட் ட அந்த சோம்பு அதெல்லாம் போட்டு எண்ணெயில போட்டு தாளிச்சிட்டு
உம்
அடுத்து வெங்காயத்த நல்லா என்ன பண்ணிட்ட நல்லா ரோ வறுத்துட்ட தோழி கலர் வந்து ஒரு மாரி பிரவுனிஷ் வர்ர மாரி வருத்துட்ட தோழி சிறிதளவு உப் உப்பு போட்டு
உம் உம்
புறந்தா தக்காளி போட்டோந் தோழி தக்காளியு அதே மாரி நல்லா குலைவா வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ பூண்டு நெறயா போடுவந் தோழி ஜியோட ஃப்ளேவர் வந்து நெறயா இறங்கிட்டா பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிருந் தோழி அதனால பூண்டு நெற யா ஒரு கைப்புடி அளவு பூண்டு போடுறோம்னா ஒரு துண்டு விரல் துண்டு அளவு ஒரு முக்கால் துண்டு வந்து இஞ்சி போட்டு
இஞ்சி போடணும் உம்
இந்த இஞ்சிய இதுல போடும்போது என்ன பண்ண ஒரு நல்லா ஒரு கைப்புடி பூண்டு உரிச்சாகூட தோல் எடுக்க மாட்டன் தோழி அப்படியே போட்டுருவ மொனய மட்டு கட் பன்ட்டு ஆஹ் தோல் எடுக்காம போட்டு பாருங்கள அது ஒரு டேஸ்டா இருக்கு
சரிங்க தோழி சரிங்க தோழி
ஞ்சி ஒரு துண்டு போட்டு அதுலவே ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு சோம்பு பொடி வந்து போட்டு அரச்சிருவந் தோழி அத
உம் உம்
வெச்சிட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கினதோ என்ன பண்ண கொலைவானது எடுத்து அதையு போட்டு ட்டங் தோழி
ம் சரிங்க தோழி
என்ன பண்ண சிக்கன்ல மட்டு ஆ மஞ்சத்தூளு ஒரு கொஞ்சமா அர ப்பு மட்டு சேத்துட்டு அதுல தயிறு ஒரு ஆப் ப் லெமன வச்சு அந்த சிக்கன ஊற வச்சுட் தோழி ஒ
ஓ சரிங்க இது தூள் போடலையா தோழி தனி மொளக தூள் எல்லா
இல்ல தோழி நா வெறும் சிக்கன்லா மஞ்ச தூளு ஆ லெம எலுமிச் ச்ச பழம் தயிர் இது மூணு மட்டு வச் இது எதுக்காவனா சிக்கன் வந்து ஒரு சாப் டா இருக்கறதுக்காக நா ஊற வச்சிட்ட தோழி ஒரு அஞ்சு நிமிஷம்
சரிங்க சரிங்க தோழி
ந்து நா வந்து டுவென்டி ஃபோர் கேரட் அரி சிதா வந்து யூஸ் பண்ற தோழி அதனால அதையு ஆ வதக்கும் போது என்னாப் பண்ணிடெ கரட்டா ரெண்டு டம்ளர் அளவு எடுத் து அதையு தண்ணில மட்டமா வச்சு அதையுங் லைட்டா ஒரு ரெண்டு செகெண்ட் ஊ ற்ற மாரி ஊற வச்சுட்டே தோழி அந்த ரெண்டு டம்ளர் அரி சில ஒரு டம்ளர்ல வந்து கொஞ்சோண்டூ கேசரி பவுடர் இருக்குல தோழி ஆரெஞ்சு கலர் அது லைட்டா ஒரு இதுல பாதி கலந்துகிட் டு முக்கா வாசி வந்து பிளைனா வச் சிகிட்டட தோழி இப்ப தக்காளி வதங்குனதோட இஞ் சி பூண்டு சோம்பு முந்திரி பருப்புலா அர சல்லையா அத நல்லா போட்டு அந்த பச்ச வாட இல்லாம போட்ரு நல்லா வதக்கிட்டே தோழி ஆஹ் வதக்கினதுக் அப் ப்புறோ அதோட என்னப்றோ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத் த்த மல்லியல
உம் உம்
டு நல்லா திரும்ப வதக்கிடே தோழி அதுக்கப்புறொ இந்த சிக்கன என்னா பண்ணு தோழி ஊற வச் சொல்ல ஹெல் ல்ல எலுமிச்சப்பளோ அதுல போட்டு அத எடுத்து அதுல கொட்டிட்டே தோழி கொட்டிட்டூ நல்லா ஆஹ் ஒர் மீடியம் பிஃளேம்ல வச்சி என்னா பண்ணு தோழி இத வதக்கிட்டே தோழி சரியா வதக்கி அந்த சிக்கன்ல உள்ள தண்ணீ வந்து நல்லா விட்டு இப்ப அந்த கறீய வந்து ஒரு கா பதத் துக்கு வந்து வேகுற அலவுக்கு ரெடி பண்ட தோழி
சரிங்க தோழி
ந்து அந்த கரண்டியால லைட்டா அழுத்துரவுல்ல லேசா ஒடயூங் சரி அந்த பததுக்கு நம்ம இது பண் டு இதுக்கு அப்பறோ தா தோழி மசாலா ஆச்சி மசாலா வந்து இருக் குல தோழி
ஆமா
அதுல சின்ன பேக்கெட் இருக் கு ஒரு அரக் பாத்தீங்கன்னா அது சின்ன பாக்கெட்ல வந்து முக்கால் வாசி கொட்றன் தோழி ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கரம் ம சாலா வந்து ஒரு முக்கா ஸ்பூனு
ம்
கடைசி ஒன்னு போட்டுட்டு நல்லா அதையு வதக் கிட்டேந்தோழி நல்லா வதக்கிட்டு அதுலயே சிக்கன் தூள் இருக்ல தோழி சிக்கன் மசாலா தூள் அது அஹ் அது ஒரு ரெண்டு பூ போட்டுக்கிட்டே தோழி தனி மெளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்ட தோழி அவ்வளோதா தோழி வேற எது எந்த மசாலாவு நா சேக்கல இது எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணிட்டா அந்த கூட மிக்ஸ் ஆற மாரி கெளறிட்டே தோழி கெளறி நல்லா அது லமே தண்ணி வுட்டு அந்த பிரியாணியோட வாசனை வர ஆரமி க்குது தோழி அதுக்கப்புறோ அது வந்தது கப்புறோ என்ன பண்ணே அரிசி நா எடுத்த அளவு ரெண்டு ட ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் அந்த டம்ளரால நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டேன் தோழி தண்ணிய வந்து லைட்டா நா சூடு பண்ணியே வச்சிருந்தேன் பச் ச்ச தனியா ஊத்தாம கறில ஊத்துனா டேஸ்ட் மாறிரு அதனால நான டம்ளர் பாத்தீங்கன்னா அதுல வந்து தண்ணிய ஊத்தி ட்டே தோழி தண்ணிய ஊத்துனதுக்கு அப் ப்பறோ அந்த தண்ணில அப்டியே பாத்தீங்கன்னா வ கொதிக்கிறல்லா கொதிச்சு நல்லா ரெண்டு கொதி கொதிச்சு வருந்ததுக்கு அப்பறோ ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ளைனான அரி சி இருக்ல தோழி அத தண்ணிய நல்லா வடி சிட்டு அத ஃபஸ்ட்டு போட்டே தோழி கரியோட அதுக்கப்புறம் அந்த அரி சி மேலையே என்ன பண்ணா எடையில எடையில அந்த கலர்ல கொஞ்ச கலந்து வச்சிருந்தால தோழி அதையும் கொஞ்சம் கடயில போட்டு நல்லா ரெண்டு கிண்டு அப்படியே கின்டி விட்ட தோழி கிண்டிட்டு பாத்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் ரெண்டு மூணு கொதிக்க வச்சு வேகற பதத்துக்கு வருங்கள ஆ அப்படியே மட் ட்டமா வச்சுட்டோம் அதுல தண்ணி கொஞ்சம் இறங்குனா சுண்டுனா கிளர்ற பதத்துக்கு இருக்குல்ல
ம் ம் ம்
கொஞ்சம் டிரையாவருதுக்கு அப்புறம் என்ன பண்ண வாழை எல ரெண்டு எலையை பறிச்சுட்டு வந்து அந்த பிரியாணி மேல என்ன பண்ண கட் பண்ணி கட் பண்ணி அஹ் வெச்சுட்டேன் தோழி அது மேல வெச்சு ட்டு அது வரைக்கு ஹை ஃபிளேம்ல வெச்சிந்த அந்த வெந்து தண்ணி சுன்ட வரைக்கு ஹை ஃப்லேம் அப்புறோ என்ன பண்ண தோசைக்கல்ல எறக்கி வெச் சுட்டு தோசைகல்ல அடுப்புல போட்டுட்டு தம் பிரியாணிக்கு அதுக்கப்புறோ என்ன பண்ணனா சிம்ல வெச்சு வெச்சிரனுந் தோழி ஆஹ் தீய வந்து கொஞ்சமா வெச்சுட்டு ஆஹ் தோசக்கவ்ல வந்து கீழ போட்டுட்டு அதுக்கு மேல வந்து அந்த கடாய்ல செஞ்சு வெச்சிருந்தல்ல பிரியாணி அத தூக்கி வெச்சு அது மேல அந்த வாழையிலய போட்டு அத நல்லா மூடிடணுந் தோழி மூடிட்டு அது மேல வெயிட்டு ஒரு நல்லா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு தண்ணி உள்ள மாரி ஒரு மேல ஒரு ஒரு பாத்திரத்தில் வெச்சு ரங்கோலி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்லயே வச்சிட்ட தோழி கரெ டா ஒரு பத்து நிமிஷோ
உம்
ஷோ வெச்சிட்டு எனக்கு ஒரு சந்தேகோ என்னன்னா நல்ல ட்ரையா இருக்குமா ஒருவேள ப்ச் கிரேவி பதத்துக்கு இருக்கு சில தரவ பிரியாணி அதனால நா அந்த தம்ள போட்டு என்ன பண்ற தோழி ஒரு டைம் வந்து இறக்கிகிட்ட அந்த தண்ணி இறக் கிட்டு ஒரு கிலரு அப்படியே லைட்டா கிளறிட்டு திரும்பவு அந்த இலையை போட்டு மூடி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வெச்சேன் தோழி அத வைக்கும் போது என்ன பண்றது தோழி லாஸ்டா இரண்டாவது தரவ எறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அதில் ஊத்திட்டு திரும்பவு கொஞ்சோ கொத்தமல்லி எலையு புதினாவு அதுல போட்டு லைட்டா கிண்டி வுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷோ மூடி வெச்சு ட்டு கரெக்ட்டா ஆப் பண்ணிட்டந் தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி
இது நல்லா சுவையா இருந்துச்சு தோழி அதாவது நா இது வரைக்கு செஞ்சத விட போன வாரத்துக்கு அதுக்கு முத வாரோ கூட செஞ்சே இந்த வாரோ பிரியாணி சாப் டதோட இது வந்து அந்த கையில்ல அந்த வாசன வரு இல்ல தோழி அது மாரி இருந்துச்சு என்னுடைய குழந்தைகள் வந்து நா செஞ்சது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு அ சேம் அரை கிலோ அரிசி தா போட்டே அந்த அரை கிலோ அரிசி போட்டதுமே பாத்திங்கன்னா கரெட் பசங்க கேட்குபோது பிரியாணி இல்ல கொஞ்ச கொஞ்ச செஞ்சுட்டு எல்லா சாப்பிட்டாச்சு கரெக்டா போயிட்டு தோழி கொஞ்சோ காய் கிலோ சிக்கன் வந்து மீதம் இருந்தத முக்கா கிலோ எடுத்துட்டு வந்ததுல அத மட்டு வந்து சிக்கன் சுக்கா மாரி நல்லா மிளகு தூள் எல்லா போட்டு நல்லா கொஞ்ச காரமா செஞ்சுட்டு வெங்காய பச்ச சரி செஞ்சு முட்ட அவுச்சாச்சு தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க ஆனா நீங்க இந்த பிரியாணி மசாலா போட்டாலு இந்த சிக்கன் மசாலா போட்ட அது ஒரு கொஞ்ச ஒரு சுவை இருக்கு அப்படித்தானே தோழி நானு இல்ல அத இந்த சிக்கன் அந்த கோழி மசாலா போட்டதில்ல தோழி பிரியாணி மசாலா தா ட்டுவே அத நீங்க சொன்ன மாரி ஆச்சி ம சாலா நீங்க பண்ற மாரி தா பண்ணுவே இந்த ஆனா எனக்குமே அது தோணிட்டே தா இருந்தது இந்த சிக்கன் மசாலா போட்டா அது ஒரு சுவைதா
ஆஹ் ஆமா தோழியா ஆஹ் அதோட வந்து சோம்பு தூள் இருக்குல்ல தோழி சோம்பு தூள் வந்து போடாம அந்த முந்திரி பருப்போட இஞ்சி பூண்டோட கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரச்சு பாருங்களே அ அது பிரியாணி நல்லா இருக்கு தோழி சில பேர் அதுலயே என்ன பண்ணுவாங்க கொஞ்ச ஜீரகோ மிளகு போட்டு பாருங்க தோழி பிரியாணி இன்னு வாசனையா இருக்கு ஆ மெளகு அ ரெண்டே ரெண்டு மிளகு தூளு அந்த அ மெளகு தூளா போடுவாங்க செல பேரு என்ன பண்ணுவாங்க அந்த இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு சோம்பு ஜீரகோ மிளகு இத வச்சு அரச்சு போடுவாங்க அது தெரில ஆ நல்லா இருக்குந்தோழி அ செல பேரு வந்து செய்றதுல வந்து பிரியாணில ஒன்னுமே இருக் காது தோழி அந்த பட்ட மட்டு தா இருக்கு தக்காளியா அந்த ரோஸ்டடு எப்டி சொல்றது வருத்த ஆ வெங்காயோ இருக் குல அது மட்டு தா தெரியு வேற எதுமே தெரியாது
ஆ டேஸ்ட்டுமே வெறு ஒவ்வொரு நேரோ தக்காளி சாதோ மாரி இருக்கு ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி நா ப ண்ணி பாக்குற தோழி இந்த வாரோ எ பைய இல்ல தோழி பைய இருந்தாலாது பண்ணுவே அவ இல்லாததுனால எதுமே பண்றது இல்ல தோ
என்னோட பிரியாணி இது என்ன எனக்கு தாலி சா மட்டு புடிகாது தோழி செல பேர் தாளிச்சா வச்சுட்டு தா சாப்டுவாங்க எனக்கு என்னவோ அது பிரியா ணிக்கு வந்து தாலிச்சா காம்பினேஷன் வந்து பிடிக்காது தோழி ஆ நா வந்து அந்த ஆனியன் ப செடி இருக்குல
ஆ அது இருந்தாலே நல்லாதா இருக்கு
சித சாப் டுவ தோழி இல்லனா கத்தரிக்கா தொக்கு
ஆ அது நல்லா இருக்
ஆ அது நல்லா இருக்கு தோழி இது தாலிச்சா எனக்கு சுத்தமா புடிக்காது தோழி அதனால நா இது வரைக்கு தாலிச்சா செஞ்சதே கடையாது தோழி எங்க வீட்ல ம் வெஜிடபிள் பிரியாணி கூட நா இது மாரிதா செய்வ சேம் அதுல வந்து என்னனா ம் கறி போடாம
அவ்ளவ் தா
ஆனா அந்த காய போட்டம்னா தோழி ஆ எல்லாமே போடுவோ நீங்க அந்த காய் போடாம அதுலே கா ல வாங்கி போட்டு
சூப்பரா இருக்கு ஓ கண்டிப்பா நாளைக்கு தோழி நா இந்த வெஜிடபிள் பிரியாணி தா தோழி பண்ணலானு இருக் க நீங்க சொன்ன மாரி இந்த கொழி மசாலா அதெல்லா போட்டு நாளைக்கு பண்ணி கொண்டு போய் த இந்த இத தம்பிக்கு குடு க்லா தா தோழி இருக்க நாளைக்கு
பண்ணிப் பாருங்க தோழி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி உம் அதே மாதிரி இஞ்சி பூண்ட அரைச்ச வந்து பிரட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண கூடாது தோழி உம்
பாத்த ஆனா வந்து அந்த அதோட சுவை மாறுது தோழி நல்லால்ல
ஆமா அதனால வந்து இஞ்சி பூண்ட வந்து அர ச்சு வச்சி யூஸ் பண்ணாதீங்க அப்பப்ப என்ன பண்ணுங்கஹ ஹூ அது எவ்வளவு நாழியாக போகுது உரிச்சு வச்சு அப்படியே போடுறதுக்கு அத அரைச்சு பேஸ்டா வச்சுக்கிட்டு
சில பேரு இந்த தேங்காவெல்லாம் கூட அஹ் அந்த கட் த்தியால வச்சி கட் பண்ணி கட் பண்ணி கவர்ரல போட்டு கூட வச்சுக்கிறாங்க தோழி அத நான் பார்த்தருக்கேன் என் கண்ணால
இது வந்து எதுக்கு தோழினா சில பேர் சிக்கனங்கற பேர்ல வந்து வேல நம்ம நேரமின்மை காரணமா இன்மாரி செய்றாங்க தோழி அதனால அதெல்லாம் நம்ம உடலுவுக்கு வந்து கேடு விளைவிக்கும் அத நீங்க வந்து முடிஞ்சளவு வர பாருங்க தோழி அடுத்த அழைப்புல நம்ம பேசலாம் தோழி நன்றி தோழி ஆஹ் நன்றி தோழி